ஹலோ
ஹலோ
என்னாப்பா பண்ர வேல எல்லா முடிச்சிட்டியா
ஆ முடிச்சுட்டேன்க்கா அப்டியே ஒக்காருக்கே இனி டீ போடணு டைம் ஆயிடுச்சு இனி டீ போட்ற வேல இருக்கு பசங்க எல்லா வெளாடிட்டு இருக்காங்க செரி வெளாடி முடிச்சு வந்ததுக்கு அப்பறொ ஆ இப்போ லீவ் தான்க்கா லீவ்ல இருக்காங்க இனிமேல் தா போவாங்க ரெண்டு நாள் கழிச்சுதாக்கா போவாங்க
பசங்களுக்கு லீவே விடல ஏன்னு தெரியில நறைய எடத்துல ஸ்கூல்ல எல்லா லீவ் வுட்டுட்டாங்க இங்க எ லீவ் விட்டும் எக்ஸாம் முடிஞ்சி ஒரு வாரொ ஆயிடுச்சு ஆனா ஸ்கூலு இருக்குன்ற மாரி வெச்சிட்டே இருக்காங்க எதோ கோர்ஸ் எதோ ப்ரிஜ்ஜி கோர்ஸோ ஏதோன்னு சொல்லி வெச்சிட்டே இருக்காங்க அவுங்க அவுங்க மேம்ங்க ஃபோன் பண்ணி கேட்டா இல்லிங்க இன்னு ஒரு மாசொ வரல ஸ்கூல் இருக்கூ அவுங்களுக்கு ஸ்கூல் வச்ச பின்னாடி சரியா படிக்கிறது இல்ல எழுதுறது இல்ல அதுக்கு கொஞ்ச முன்னாடியே பேஸ் சேரி மட்டு எதாது சொல்லி குடுக்குறோ சொல்லி குடுத்தா லீவுல ஏதாவ்துவங்க படிக்கிற மாரி இருக்கூன்ற மாரி வெச்சிருக்கோ அப்டின்னு சொன்னாங்க சரி வீட்ல இருந்தாலு வெயில்ல சுத்துவாங்க எங்கே போட்டோன்னு சொல்லி நாங்களு அனுப்பி விட்டுட்டோ
செரிக்கா செரிக்கா ம் வெயில்ல தா பசங்களுக்கு என்னக்கா புரியில சொல்லுங்க ஊருக்கா இல்லக்கா போல பாப்பா வந்து என் பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் போவா ஆனா டான்ஸ் கிளாஸ் இப்போ இருக்கனால சரி எங்கயும் போக முடியலக்கா
சரி சரி சரி அதுவு நல்லாதா எதாவ்து ஒண்ணு கத்துக்கிட்டே இருந்தா நல்லாருக்கூ இல்லையா
ஆமாக்கா கண்டிப்பாக்கா அவ டான்ஸூம் பாட்டுங்கத்துக்குறா அது ரெண்டு மூணு வருஷமா போயிட்ருக்கா செரி அதனாலதா செரி இந்த வெக்கேஷன்ல வந்து கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் மாரிலா வெப்பாங்க சரி அதனால சரி எங்கயு போலு வெயிலா வேற இருக்குல்ல எங்க பசங்கள கூட்டிட்டு போறதுப்ப அதுவு செரியா சாப்ட வேர மாட்டுதுங்க எல்லா என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே தெரியிலக்கா
ஆமாப்பா இந்த பசங்க எங்க சாப்புறாங்க எல்லா இந்த செல்ல பாக்குறது அங்கங்க எ அதா எங்க சின்ன பைய கேக்குறா பஸ்ஸுல வரும்போது இந்த பீஸா பர்கருன் சொல்லி ஃபோட்டோ ஓட்டிருக்காங்க டெய்லியு அத பாத்துட்டு வந்தம்மா இன்னிக்கு நாங்க ஃபோட்டோ பாத்தோம்மா அந்த ஃபோட்டோல பாத்த அப்டியே சூப்பரா இருக்குமா எனக்கு அந்த மாரி செஞ்சு குடுக்குறியான்ட்டு கேக்குறா ம் அடுத்து ஃபோன எடுத் க்கிறது ஆமா நாம இத ஆர்டரு பண்ணலாமா இன்னிக் ஆஃபர் விட்டுருக்காங்க இன்னிக்கு இந்த கடையில எல்லா ஆட்ருத ஆஃபர் விட்ருக்காங்க நம்மல்லா அது ஃபோன் பண்ட்டு வாங்கிக்கலாமான்ற மாரி கேட்கறா டே அதெல்லா சாப்ட கூடாதுதா அதெல்லா சாப்ட்டா வயிறு கெ ட்ருன்டா அப்டின்னா அதெல்லா ஒண்ணு ஆவதுமா எங்க ஸ்கூல்ல டெய்லி எடுத்துட்டு வராங்க பாஸ்க்ல போட்டுன்ற மாரி எல்லா சொல்றா
ஆமாக்கா அதுதா இப்ப எ பொண்ணு அதேதா பசங்க அது கொண்டு வருதுங்க இது கொண்டு நூடுல்ஸ் கொண்டு வருதுங்க பாஸ்தா கொண்டு வருதுங்க நீ மட்டு எப்பாரு சாப்பாடே கொடுத்து விறன் சொல்ட்டு ஒரே இது நா சொன்ன அதெல்லா மத்தியான சாப் புல்லாமா ஐஜீனிக்கா மொதல்ல சாப்பாடு எடுத்துட் போன் சொன்னா அந்த சா ப்புறதே சின்ன டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்ச தான்க்கா சாப்பாடு அதே வந்தில்ல எடுத்துட்டு போ மாட்டன்து அது காலையில கூட செரியா டிஃபன் சாப்பிட மாட்டது நைட்டு தோசதா சாப்பிது எடே சோறு கூட சாப்டாத் மீன் இருந்தா எதா இருந்தா கூட சாப்டவே சாப்டாது இந்த மிக்சட் ரைஸ் அந்த மார்தா எடுத்துட் போகு அத வந்து எடுத்துட்டு போறதுக்கு அவளுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்குக்கா
இப்பா நா அமைதியா இருந்தா அவ காலல நா பாக்ஸுக்கு அங்க சமைக்க சமைக்க வந்து எட்டி பாப்பனா இன்னிக்கு என்னாம செய்றே சாதமா எனக்கு வேண்டாம இன்னிக்கி என்ன பருப்பு சாம்பாரா இன்னிக் நா அது எடுத்துட்டே போமாட்டம்மா இன்னிக்கு வீட்ல சாப்பாடே வேணாமா வேணா ஃப்ரெண்ஸ் கிட்ட வேணா ஷேர் பண்ணி சாப்ட்டுக்குறே அன்ற மாரி அப்டியே மூஞ்ச உம்முனு வெச்சுக்கிட்டு போவா அதுவு நானு திட்டி திட்டி டே இந்த மாரியெல்லா சாப்பறதுனால தானோ உங்களுக் படிக்கிறது மனசுலே நி க்க மாட்டங்குது எது படிச்சாலு ஞாபகமே இருக்கிறதில்ல அப்டின் சொன்னா அதெல்லா ஒண்ணு இல்லாமா நீர் அதா சாப் பாடுதா செரியில்லன்ற மாரி சொல்வா
ஆமாக்கா எல்லா அப்படிதா பேசுதுங்க நீங்க சொன்ன மாரி அது எ பொண்ணு அதே மாதா மானிங் எந்ச்சு வந்தோனே ப்ரெஷ் பண்றாலோ இல்லியோ பஸ்ட்டு கிச்சன்ல வந்து பாப்பே நா என்ன சமைக்கிறே என்ன செய்றா அவ வந்து சொல்வா இந்த சாப்பாடா இது செரி ஓகே அப்டின எனக்கு இத்துனோண்டு வை கொஞ்சோண்டு வைன் சொல்வா டிஃபின் பாக்ஸ்ல பாதி அளவு வெய்யு ஏன்னா அங்க வந்து ஸ்கூல எப்டினா அவுங்க சாப்டுட்டு காமிக்குணுமா டிஃபன் பாக்ஸ் காலி காலி பண்ணிருக்காங்க இல்லனு சொல்லி எம்டியாச்சுன் சொல்லி காமிக்கணுமா மேம் வந்து திட்டுவாங்க நா சாப்பிலனு சொல்ட்டு ஆனா நீ கம்மியா வெச்சன நா அப்ப சாப் ட்டு முஷ்ட்ட சொல்லி காமிக்க முடியு அப்டின் என்ன எப்படி எல்லா திங்க் பண்ணதுங் பாருங்களே
ஆமாப்பா இப்ப பசங்களுக்கு இப்ப இவ கொஞ்ச நலல் வளந்துட்டானா இதுக்கு போன வருஷ ஆனா அந்த மாரி செக் பண்ணுவாங்க இப்போ அவுங்க அவுங்க என்ன இன்னு சின்ன பசங்களா பெரிய பசங்க ஆயிட்டாங்கல்லப்பா அவுங்ளே சாப்பிடுவாங்க எல்லாமே அவங்களுக்கே தெரியு அதனால நாங்க எதுவு செக் பண்றதில்லன்ற மாரி சொல்றாங்களா இவ அதா அதா சாக்குனு சொல்லி ட்டு ரண்டு பாக்ஸ்ல்யு ரன் எடுத்துட்டு போயிற்றா காலையில வீட்டல சாப்பிட மாட்டா சேரி கால்ல எடுத்துட்டு போறது அப்டி இப்டி சாப்டுற்றா மதியான எடுத்துட்டு போற சாப்பாட பாதி சாப்பாடு அப்டியே கொண்டு வரா அது போடுறதே பாக்ஸ்ல பாதி சாப்பாடுதா போட்டு அனுப்புறே அதையு அப்டியே எடுத்துட்டு வந்துடுறா
ஓகேக்கா ஓகே ஓகே
சரிடா வேற எதாது ஃப்ரூட்ஸ் எதாது வைக்கட்டுமான்னாக்கா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அதெல்லா வேணாமா நல்லாவே இருக்காது எனக்கு வேணா குர்குரே வாங்கி தரியா இந்த ஸ்நாக்ஸ் எல்லா நல்லா இருக்கு அது வாங்கி தரியா அந்த மாரி கேக்குறா ம் அதெல்லா சாப்ட்டா ஒடம்பு கேட்ராது
ஆமாக்கா கண்டிப்பா சொன்ன எங்கதா கேக்குதுங்க்கா எதுவுமே கேக்க மாட்டேதுங்க அது வந்து கீரைய சாப்டுனு சொன்னா கீரைய பொண்ணுக்கு வந்து பாத்தா நே கண்ணு இப்பவே வந்து ரொம்ப பவர் கம்மியா இருக்கு சொல்லி ஸ்பெஸ்க் போட்ருக்கே அப்ப டாக்டர் சொல்லிதா விட்டாங்க நெறைய வெஜிடபிள்ஸ்லா சாப்டணு கீர சாப் புணு கேரட் சாப்புணு அப்புறோ ஃப்ரூட்ஸ் நெறையா சாப்புட்ணு முட்ட அப்புறோ பால் இதெல்லா எடுத்துக்கணு சொல்லி வுட்டாங்க எங்க எதுவுமே சாப்பிட மாட்டேந்து அதுக்கு இதெல்லா சொன்ன கீரன்னு சொன்னால ஐயய்யோ இதுவா அப்டி வோனான்னு சொல்து பையனு அதே மாரிதாங்க கீரனே சுத்தமா பிடிக்க மாட்டேன்துக்கா
ம் ஆனா எங்க இந்த நெல்லிக்கா கூட இருக்கு இல்லயா பெரிய நெல்லிக்கா நெறைய பேர் சொல்றாங்க அங்க நெல்லி காய வெறு வயித்துல அந்த நெல்லிக்காய மிக்சில போட்டு ஜூஸ் பண்ணி குடுங்க அப்புறோ இந்த கேரட் அவங்க சாப்புட்லானாக்க இந்த மாரி பண்ணி குடுங்க பீட் ஃப்ரூட் ஜூஸு கேரட் ஜூஸு இந்த மாறியெல்லா பண்ணி கொடுங்க அதெல்லா சாப்புடுறப்ப பசங்க கொஞ்ச ஹெல்த்தியா இருப்பாங்க அந்த மாரி சொல்றாங்க நானு சேரி அப்டியாச்சு செஞ்சு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு நெல்லிக்கால்லா ஜூஸ் போட்டே ஒரு குட்டி கிளாஸ் ல ஒரு டீ டம்ளர்லதா கொடுத்து பாத்தே எப்டி சாப்புடுறாங்க பாக்கலானு சொல்லிட்டு அதுலயே ஒரு பாதி கிளாஸ் சாப்புட்டு ஐயோ என்ன இந்த புளி புளிக்குது எனக்கு வேண்டானு சொல்லி அப்டியே கீழே போட்டுறா
ஆமாக்கா இனி உங்களுக்காது பாதியா கொஞ்சமாது எ பசங்க எல்லா வந்து சுத்தமாவே இல்ல அவ்ளதா அதே எதுவு பக்க கூட வராது வாங்கி பாத்துட்டு அப்டியே இல்ல ஆ அப்டின்னு சொல்ட்டு போயிட்டே இருக்குங்க கீழ தூக்கி போட் டு போயிட்டே இருக்குங்க வேணா நீயே சாப்டுமா அப்டின் சொல்ட்டு
ஆ அப்புற இந்த வல்லரைக் கீர இருக்குல்ல அதுல சரி சட்னி சட்னி செஞ்சு கொடுங்க அப்டி சொன்னாங்களா வாரத்துல ஒரு ரெண்டு நாள் செய்ங்க அதெல்லா சாப்ட்ட ஞாபக வளர்ச்சி நல்லா இருக்கு பசங்களுக்கு அப்டின்னு சொன்னாங்க நானு செரி ஆ உண்மையா இருக்குமான்னு சொல்லிட்டு வல்லார செடிய காசு குடுத்து வாங்கிட்டு வந்து வீட்ல வெ க்குல ஆ வளத்துட் இருக்கே நேத்துதா மொத மொதல்ல அந்த கீரைய கிள்ளி சட்னி அரச்சே அந்த சட்னி நா வதக்க வதக்க எனக்கு மூக்கு ஸ்மெல்லு போயிடுச்சு
ஓகே ஓகேக்கா
என்ன மா இது நீங்க ஏதோ புதுசா பண்ணிட்டு இருக்க இது வேண்டாமா இது புடிக்கல ஸ்மெல்லே நல்லா இல்ல அப்டிங்குறா
ஆமாக்கா பசங்களுக்கு இந்த மூக்கு சென்ஸ் அதிகொ
ஆமா ம் அவளுக்கடுத்து எவளோ இருக்கோ தெரியல இந்த ஸ்மெல்லு குடிக்கிறதுக்கு மட்டு நல்லா இருக்குது
ஆமாக்கா என்ன பண்றதுக்கா எல்லாமே அப்டிதா இருக்குது இங்க ம்
சாப்பிட்ரியா இல்லயான்ற மாரி ரொம்ப இதாயிருச்சு செரி இன்னைக்கு என்ன பண்ண வல்லார கீரைய நல்லா போட்டு வணக்கிட்டு எண்ணெய்ல வெங்காய மெளகாலா போட்டு வணக்கிட்டு அத மிக்சில அடிச்சுட்டு தோச மாவுல கலந்து ஒரு ரெண்டு தோச ஊத்தி குடுத்துட்டே
சேரி சேரி சாப்ட்டாங்ளா
அதும் கீர வேண்டானு ஒதுக்கி வச்சாங்க நாலு அடி வுட்டு இன்னைக்கு சாப்பிட்லனா உன்ன அவ்வளோதான்டா அப்டின்னு சொல்லி மெரட் டி ஒரே ஒரு தோச மட்டு சாப்புட வெச்சே அவனே இன்னொரு தோச இல்லாம எனக் வாமிட் வர மாரி இருக்குமா எனக்கு போது அந்த மாரி ஒரு தோசைய மட்டு சாப்புட்டு கெளம்பிட்டா
ஓ சேரிக்கா சேரிக்கா என்ன பண்றதுக்கா‌ ஆமா ஆ நல்ல ஃபுட்டு் எதுன்னு அவ்ங்களுக்கு தெரிய மாட் சொன்னாலு அத புரிஞ்சுக்க மாட்டேன்றறாங்க பசங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தா புடிக்குது டேஸ்ட்டி வேணுமா அப்றோ அந்த ஃப்ளேவரு கலரு இதெல்லா இருந்தாதா சாப்பிட்றாங்க என்ன பண்றதுக்கு ஒர்னுமே பண்ண முட்ல் ஏ அந்த மாரி ஆய்ப்போச்சு காலம் இப்டினா நம்ம பஸ் அம்மா அப்பாலா வந்து அப்டி சவுண்ட் குடுத்தோன நம்ம கம்முனு எடுத்து தராங்களோ அத கம்முனு சாப் ட்டு கம்முனு இருப்போ ஆனா இப்ப உள்ள பசங்க அப்டியா எதுமே சொன்னா கேக்காதுங்க
ம் டெய்லி கஞ்சி போட்ற பழக்கோ இருக்குதா இருக்குங்க ஃபஸ்டெல்லா சாப்டுவாங்க கஞ்சி ஒரு டம்ளர் ஊத்தி குடுத்தா செரின்ட்டு குடிச்சிருவாங்க அந்த கஞ்சி சாப்பிட்டப்ப கொஞ்ச அவங்களுக்கு ஒடம்பு நல்லா ஹெல்தியா இருக்குன் சொல்லிட்டு டெய்லி குடுப்பே அதுமே இன்று இந்த வெயில் காலத்துல இதுல மோர் ஊத்தி குடுப்பே ஆனா இப்போ என்னடான்னாக்க வர அவ்ங்க வளர வளர அது கூட புடிக்க மாட்டேங்குது அவ்ங்களுக்கு அப்போ விரும்பி சாப்புடுவாங்க எனக்கு எனக்கு ஒரு கிளாஸ்மா கஞ்சி ஊத்துமான் சொல்லி கேட்டு சாப்புடுவாங்க இப்ப வளர வளர எனக்கு நல்லா இல்லமா கஞ்சி எனக்கு சாப்பாடு வேணா எதாவ்து சாப்ட்டுக்குறே எனக்கு வேணவே வேணா டிஃபன் பண்ணிருக்கியா என்னா பண்ணிருக்கன்ற மாரி கேக்குறா
சேரிடா ஓகே ஓகே
ஒங்க பசங்க சாப்டுவாங்களா வல்லார கீரயெல்லா சாப்டுவாங்களா உங்க பசங்க
என்னக்கா
பசங்க வல்லாரக் கீரலா சாப்டுவாங்களா உங்க வீட்லன் கேக்குறே
அக்கா அவ்ங்க சாதா அரக்கீர சிறுகீரையே சாப்ட மாட்டேன்றாங்க இதுல எங்கக்கா வல்லாரக்கீர சாப்டப் போறாங்க நீங்க வேற
அதனால
அவ்ங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாரி உங்க பசங்க இந்த பிளேவர் அந்த ஸ்மெல் அடிச்சு இது பண்ணுவானு எங்க வீட்லயு அதே இதுதா அவ்ங்க கொஞ்ச அந்த இது பாத்தாலே பச்ச பசேன்னு எதுவு இருக்க கூடாது பச்ச கலரா ஐயய்ய என்ன கலர்ல இருக்கு அப்டினா கேக்குறாங்க
சாப்பாட்லியு அப்டிதா மேம் அந்த பருப்பு சாம்பார் வச்சா கூட அதுல பருப்பு இருந்தா கூட அந்த பருப்பு இழுத்து அப்டியே பக்கோ ஓரமா ஒதுக்கி வக்கிறாங்க ஒரே ஒரு காய்க கூட வாயில போறதில்ல எல்லாமே அப்டியே ஒதுங்கிதா ஒரு பக்கமா ஒதுங்கி போய்ரு
ஆமாக்கா கண்டிப்பா அப்டிதா ஒதுக்கி தா வைக்கிறாங்க எல்லாமே ம் ஆமாக்கா
நாலு காய் போட்டா ஒரு காயாச்சு சாப்டுவாங்கன்னு சொல்லிட்டு நானு வெறு காய்கறியா போட்ற பா அப்டியே வச்சுட்டு வருவாங்க நா அப்டி போடும்போது சாப்பட்டானா இல்லயா பாக்கலா சொல்லி எண்ணி போடுவ எவ்ளோ காய் எவ்ளோ தூக் போட்ருக்கேன்னு சொல்லிட்டு எண்ணி போட்ற மறுபடி சாயங்காலோ வந்து பாக்ஸ் ஒடனே தொறக்கற எல்லா காயு அப்டே நிக்கு பாக்ஸ்லயே
ஓ ஓகே ஓகேக்கா என்ன பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா நம்மதா சாப்ட்டுக்கணு கொழம்ப வச்சாலு சரி காய்கறில நம்ம சாப்பட்ணு வெறு கொழம்ப மட்டுதா அவுங்ளுக்கு ஊத்தி கொடுக்குணுனு நெனக்கிற அதுதா சாப்டுவாங்க இப்ப உள்ள பசங்கலா
சரி பா சரி டைம் வேற ஆயிட்டேருக்கு எனக்கு சாப்பாடு செய்யணு சாய்ங்காலோ ஆயிடுச்சு கண்டிப்பா சரி வைக்கட்டுங்களா நாளைக்கு பேசலா வர நாளைக்கு ஃபோன் பண்ற
சரி ஓகேக்கா ஓகேக்கா அப்ப பாருங்கக்கா ஓகேக்கா சரிக்கா ஓகே